கேக்குதா ஆ கேக்குது
பண்ற
நா அப்டியே சும்மா மழ பெஞ்சதுன்னு சொல்லி அப்டியே வெளில வந்தோ ஒரு சாயா குடிக்கலானு
எப்ப பாரு சாய சாய சாய ன்ட்டு
ஆமா பின்ன என்ன பண்றது அதுதா வெல கம்மி ஜூசா குடி முடியு ஜுஸ் குடிச்சா சளி பிடிக்கும் காய்சல் பிடிக்கும் டாக்டர் கிட்ட போனா அதுக்கு ஒரு செலவு தண்ட செலவு கர்மாந்திர செலவுன்ட்டு
ஓகே ஓகே
அவ்ளதா
உம் நானு டீ குடிக்கணு டீ குடிக்கணும்ன்றந்தே அதுக்குள்ள எங்க அக்கா வந்து கூட்டுட்டு வந்துட்டா அப்பதா எங்க பாட்டி டீ வச்சு எடுத்துட்டு வராங்க
அப்படியா
உம் அ இப்போ அஹ் போ நா சாப்ட்டே சாயங்கால மதியான சாப்ட்டே நீ
சேரி சேரி யில்ல நா இனி வீட்டுக்கு போய்தா வீட்டுக்கு போய்தா
ஓ டிரெஸ் எடுத்துட்டியா
இல்ல இன்னு ஃப்ஸ் சங்கல்லா எடுத்துட்டாங்க. நா எடுக்கணு
ஓ சேரி சேரி, ஆ ஓகே ஓகே இது நம்ம டென்த்துல ஒரு ஸ்கூல் படிச்சோல ஹலோ அந்த ஸ்கூல்ல உனக்கு நல்ல மெமரிஸ்னா என்னது அந்த ஸ்கூல்ல நல்ல மெமரிஸ்ன்னு என்னது
அந்த ஸ்கூல்ல எனக்கு நல்ல மெமரிஸ் அப்படின்னா நா ஒரு பிள்ள கூட நின்னு பஸ் ஸ்டாண்ட்ல பேசி ஒரு ரவுஸ் ஆச்சு அது ஒண்ணு அப்பறோ ரொம்ப
எதுனால புடிக்கு
அதுக்கெல்லா காரணமே இல்லப்பா
ஏதோ காரணம் இருக்கணு இல்ல
காரணமல்ல எதுவு இல்ல புடிக்கு அப்பதைக்கு இந்த படத்தோட டைலாக்ல்லா சொல்ற அப்படின் கேப் ப்ப. எந்து ரொம்ப பிடிக்கும்னா ஆ ச ஒரு எப்படி சொல்றது தெர்ல புடிக்கும். எந்த விதமா பிடிக்கும்ன்னா அவள. நெறைய விஷயத்துல ரிலேட் பண்லா இப்போ நா ஏதாச்சு தப்பு பண்ணேன்னா அது அப்பத்துக்கு அப்ப சொல்லி ரெடி ஆக்குறது ஒரு தப்பு பண்றேன்னா அது பண்ணன் சொல்றது வாழ்க்க நாசமா போகாம இருக்குறக்கு என்னெல்லா சொல்னுமோ அதெல்லா சொல்லுவா அதலா இப்ப இப்பதா கேக்க ஆரம்பிச்சிருக்கே கொஞ்ச கொஞ்சமா.
அப்ப அவ பைத்தியக் காரி மாரி கத்தி த்ப்பான்னு எதுவுமே கேட்டதே இல்ல
கேட்டுருக்க நறையாவே. ஃபஸ்ட்த்துக்கு இப்போ எவ்வளவோ பரவால்ல அவ சொல்றதெல்லா கொஞ்ச சொஞ்சோ எ வாழ்கைல இப்ளிமெண்ட் பண்ணி இதா இருக்கே
ஆ சேரி, அது மட்டுந்தா நல்ல மெமரிஸ்ஸா
அதுக்கப்றோ ஒரு புள்ளைகிட்ட ஒரு புள்ளைகிட்ட இருந்து அடி வாங்கினே
நான் நல்ல மெமரிஸ் தா கேட்ட
நல்ல மெமரிஸ்னா நல்ல மெமரிஸ்லா ஒண்ணு இல்ல அது படிச் ச்சதே ஒரு நல்ல மெமரி தா அந்த ஸ்கூல்ல டூர் போனப்போ ஆ டூர் போன ஒரு செம இது நையன்த்துல டென்த்துல ரெண்டு தடவ டூர் போம்போதும் ஏன்னா நையன் த் அப்ப வந்துட்டு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணாங்க, டென்த் அப்போ நானு என்னோட ஃபிரண்டும் ஆர்கனைஸ் பண்ணோ சோ அது ஒரு பேரு நின்னுச்சு எங்களுக்கு அங்க அது கொஞ்சோ நல்லா இருந்துச்சு குஜிலி மஸ்தா குஜிலி மஸ்தா இருந்துச்சு
சரி அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏ புடிக்குமா
எத்தனந்த க மா கேப்ப புடிக்கும்ன்னு சொல்லிட்டேன்ல ஒவோ அவ எல்லா முடிக்க நாந்தா அவ அவந்தா நா
அப்டிங்களா
உம் ஆனா என்ன அப்பப்போ கொஞ்ச கிருக்க மாரி பண்ணுவா அவனுக்குக்கெல்லா நெறய ஃரெண்ட்ஸ்க்காங்க ஆனா அவன மாரி எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனக்கு இருக்கிற ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தா அதலயு உருப்படியான ப்ண்ட அது ஒண்ணு அப்றோ அந்த புள்ள ஒண்ணு
இப்போ நாலு பேத்துல ஒரு புள்ள அவ்ளோ
நாலு பேத்துல ஒரு புள்ளுனாலு அந்த நாலு பேர் புரியல
ஒரு பத்து பேரு எனக்கு புடிக்கு அப்டின்னா அ பத்தா பத்தாவது அதுக்கு அது பொண்ணு அவ்வளவுதான
பத்தாவது பத்து பேர்ல இந்த பத்து பேர்ல கடைசியா அந்த பொண்ணுட்டுல்ல அதாவது பிரென்ஷுன்னு இருக்காங்க பட் ஆச இப்ப அந்த புள்ள கிட்ட பேசுற மாரி நா அந்த ம மத்த பசங்ககிட்ட பேச மாட்டே அந்த புள்ள கிட்ட ஷேர் அந்த புள்ள பிரிண்ட் கிட்ட ஷேர் பண்ற மாரி எல்லா விஷயத் அந்த பசங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டே அவனு கிட்ட ஷேர் பண்ண புரியல ஏ பண்ண மாட்டனா ஏன் பண்ண மாட்டேனா சொன்னா அதாவது இப்ப நான் இப்ப இவளே ஒரு அட்வைஸ் குடுக்குறே அப்படின்னா அது நா உருப்படுறதுக்கு இருக்கு அவனுக்கு கு டுக்குற அட்வைஷ் உருப்படாம போறதுக்கு இருக்கு
உம்
அதே மாரி இந்த புள்ளையையு அவங்களையு நல்லா கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரு ஒண்ணு இல்ல சரி நீயு அத பண்ணாத ஓகே அ பசங்களையு அந்த புள்ளையு சொல்றே
ஏ உங்கிட்ட
என்ன நல்லப் உள்ளதா
ஆஹ்
அப்பப்பக்கொஞ்ச எலகரு
எலகீரன
அப்பப்ப எதாச்சி கோபராட்டி வேல பாத்துட்ரு ஆ எப்படி சொல்றது கோபராட்டி வேலன்னா ஆ நல்லாதா பேசிட்ருப்பா திடீர்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அன்னைக் ஏ பண்ண அப்படின்னு கேப்பா
ஆ ஹ செரி செர் ஓகே ஓகே வேற நல்ல மெமரிஸ் எதுவு இல்லையா
அந்த ஸ்கூல்ல வேற நல்ல மெமரிஸ் ஆ அந்த ஸ்கூல்ல வேற நல்ல மெமரிஸ் என்னன்னா நாங்க வந்துட்டு சோசியல் பீரியட் அதாவது ரெண்டு பீரியட் இன்ட்ரவல் கெடைக்கு ரெண்டு பீரியடுக்கு அப் பறோ அந்த இன்டர்வலுக்கப்பறோ என்னன்னா சோஷி பீரியடு அது என்னன் தெர்ல அந்த பீரியடு நடக்கும் போது மட்டுந்தா நாங்க ரெஸ்ட் ரூம்லயே உக்காந்துருவோ ஜாலி எடுத்துட்டு பேசிட்டு பண்ணிட்டு ஒய்யாரமா முக்கா பீரியடு முடிஞ்சதுக்கு அப்பற வருவோ எங்க வந்துட்டு பெயர் சூட்டப்பட்டது அந்த ஸ்கூல்ல எப்படின்னா வந்துட்டு எப்படினு நீ கேக்கணு இந்த எடத்துல என்னன்னு பாத்ரூம் பா அப்படின்னு எங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டது
ஆ
அதெல்லா நெறையா நடந்துச்சு மறக்க முடியாது அதெல்லா பட் இருந்தாலு ஓகே
எனக்கு அங்க ஒரு நெலமை அப்டி இருக்கு என்ன தெரிமா
ம்
நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தமிழ் மிஸ்ஸு உன்ன ஒன்னு படிக்க சொல்லு ச்சா ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் அந்த மா நெறைய பால் வரு
செரி
படிக்க சொல்லுச்சா
இல்ல எனக்கு உன்னோட வாய்ஸ் கிளியரா இல்ல
இப்ப கிளியரா இருக்கா
இல்ல நீ அப்பலே நின்னுட்டு இருந்த எடத்துலயே நின்னு பேசுனா நல்லா இருக்கும் நெனைக்கிறே ஆ கேக்குது கேக்குது சொல்லு
அதான் ஆண்பால் பெண்பால் பலவின் சொல்ல படிக்க சொல்ச்சு
செரி
அதுல படிச்சு செரியா
செரி
உன்னோட வாய்ஸ் சுத்தமா பிரேக் ஆகுது எனக்கு எதுவுமே கேக்க மாட்டே மாட்டிங்குது
செரி
ஹலோ
ஃபோ
ஆ இப்ப கேக்குது இப்படியே நின்னு பேசு
ஆ அந்த மாரி பண்ணுவ நா ஒரு தமிழ் இசை க்ளாஸ விட்டு வெளி ஏற கி உட்ருச்சு அதா எனக்கு இருந்த ஒரு நல்ல மெமரி